ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி ஆ இப்ப வந்து எத பத்தி நா பேசலா அப்டின்னு நெச்சேன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரதியரா ஜா அவர்கள் வந்து இருந்தார் இல்லீங்களா அவர் வந்து நெறையோட அ பழைய காலத்து ஒரு நல்ல அப்பத்து வந்து நிலவரம் என்ன நடந்து ட்டு இருந்துச்சோ நம்மளோட நாட்டல அத சம்பந்தமா வந்து நெறைய படங்கள் வந்து எ எடுத்திருந்தாரு ஆணாதிக்கம்ன்ற த்தி எடுக்க இருந்தாரு அதுக்கப்புற நெறைய ஒரு பெண்மணிகள் வந்து தைரியமா இருக்கணு அப்டிங்கிற மாரி வந்து நெறய விஷயங்கள் வந்து எடுத்திருந்தாரு இல்லங்களா அந்த மாரி பாடல்களு வந்து பா த்தீங்கன்னா அவரோட அவர் எடுக்கிற படங்கள் வந்து எல்லா கிராமப்புற படங்கள தா இருக்கு இல்லங்களா அவர் பையனை வச்சு எடுத்தாலும் சரி அவர் வந்து எல்லாமே ஒரு கிராம பறக்கோ அந்த பக்கம்தா வந்து வச்சு எடுக்கிற மாரி இருக்கு அந்த இதுல உங்களுக்கு என்ன படம் வந்து ரொம்ப பிடிக்கும் இவரோட த இது இல்லாம வேற என்ன படைப்புகள் வந் து உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் தோழி அவரோட பயனு வந்துச் ச நெறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாரதிராஜா எடுத்த படத்துல அவரு பையனுமே வந்து நடிச்சுருக்காரு அந்த மாரி நெறைய படங்கள் இருக்கு அந்த மாரி உங்களுக்கு எந்த படங்கள் வந்து இவரோடது பிடிக்குமா இல்ல வேற எந்த ஒரு பாடகரோ இல்ல யாரோட படம் இப்ப வந்து உங்களுக்கு புடிக்கும் தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்பறம் தா எனக்கு தோணுது இப்ப வந்து பாரதிராஜாவோட படங்கள் வந்துட்டு நம்ம வந்து நெறைய பாத்திருப்போ ஏனா அந்த அந்த ஒரு செவன்டீஸ் எயிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள அந்த டைம்ல வந்துட்டு நா நெறைய அப்போ சின்ன கொழந்தையா இருந்தே பட் இருந்தாலு வந்துட்டு அவுங்க வளர நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க அதெல்லா வந்துட்டு நம்ம பாத்துதா வளந்திருக்கோ அப்டின்னு சொல்லலா இப்ப ராதிகாவ வச்சு பட எடுத்த படமா இருந்தாலு செரி ஒரு பதினாறு வயதினிலே ஒரு கமல வச்சு எடுத்த படமா இருந்துலு செரி அந்த படங்கள் எல்லா வந்துட்டு நம்மனால எத்தன தடவ பாத்தாலுமே வந்துட்டு அது ஒரு புதுசா இருக்கு அவ்ளோ நல்லா இருக்கு அந்த படங்கள் எல்லாமே ஒரு கிராமப்புறத்துல வந்துட்டு எல்லா சேந்து வந்துட்டு அங்க எப்டி பேசுவாங்க அங்க எப்டி நடிப்பாங்க அப்டின்றதெல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ வச்சு அந்த ஒரு ஸ்லாங்ல பேச வச்சு அந்த மாரி நடிக்க வச்சு நா நெறைய விஷயங்கள் பண்ணிருக் காரு அது இல்லாம வந்துட்டு அவருக்காக வந்துட்டு அந்த மியூசிக் போ இளையராஜா அவர்கள் வந்துட்டு அவங்களோட சாங்ஸ் இவுங்க ரெண்டு பேரும் சேந்து பண்ண படங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு கேக்கறதுக்கே இப்ப கூட கேட்டா வந்துட்டு அப்டியே கண்ண மூடிட்டு கேட்டா அவ்வளோ நல்லா இருக்கு அப்டின் சொல்லா ஆ நெறிய பா பாட்டு சொல்லலா இந்த செந்தூர பூவே அந்த மாரி பாட்டல்லா இருக்கில்லயா அது வந்துட்டு எனக்கு ரொம்போ புடிச்ச பாட்டு அப்டின் சொல்ட்டு சொல்லலா அதுவு அந்த இளையராஜா அண்டு அவர் பாரதிராஜாவோட காம்பினேஷன்ல வந்த படங்களு செரி அப்டி இருந்த பா பாடல்களு செரி எல்லாமே ரொம்ப ஹிட்டுன் கூட சொல்லலா எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஒரு இளையராஜா பாட்டு அப்டின்னாவே வந்து நம்ம அந்த ஒரு டிராவல் பண்ணும் போது ஒரு ப்ளேலிஸ்ட்டுல போட்டு கண்டினியூஸா அப்டியே அடுத்தடுத்து பா ட்டு கேட்டுக்கிட்டே போம்போது அது அப்டியே மைண்டே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இரு க்கு அந்த மாரி நெறைய பாடல்கள் இருக்கு அப்டின் சொல்லா அந்த மாரி பாட்டெல்லா வந்துட்டு ஒரு கிராமப்புறத்துல எடுக்குற மாதிரி சாங்ஸெல்லா வந்துட்டு இப்ப கேட்டா வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்துட்டு அதோட முக்கியத்துவம் தெரியாது அப்டின்னு நா சொல்வே ஏனா வந்து ட்டு நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் தா அவுங்கள்தெல்லாமே அதெல்லா கேக்குமோதே அவ்ளோ நல்லா இருக்கு ரொம்ப அப்டியே இனிமையா இருக்கு அப்டின் சொல்லலா மைண்டே வந்து கொஞ்ச ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆன மாதிரி இருக்கு எல்லா சாங்ஸுமே செரி அது இல்லாம இப்ப அவுங்களோட பையனம் வெச்சு கூட நெறிய படங்கள் வந்திருக்கு அவுங்களோட மனோஜின் சொல்லிட்டு அவுங்க மனோஜ் பாரதி வந்து அவுங்களோட படங்கள்யு வந்துட்டு இப்போ அ தாஜ்மஹால்ன் சொல்லிட்டு ஒரு படோ வந்துச்சு அந்த ப படம் வந்துட்டு அதுல வர சாங்ஸெல்லா அவ்ளோ நல்லாருக்கு அந்த அ சொட்ட சொட் ட நனயுது தாஜ்மஹாலுன் சொல்லிட்டு ஒரு ப பாடல் வரு அது வந்துட்டு ஏ ஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு பண்ண ப பாடல்கள் அதெல்லா அதெல்லா கேக்குமோதே வந்துட்டு அந்த படம் எப்டி இருந்துச்சுன்னு எனக்கு எனக்கு அவ்ளோவா ஞாபகல்லா பட் அந்த பாடல்கள்ல்லா இன்னுமும் கூட அந்த ஒரு லிரிக்ஸெல்லா வந்துட்டு மறக்காம நா வந்துட்டு அப்பெல்லா பாடிட்டுருப்பே இப்ப மறந்துருச்சு ஆனா வந்துட்டு மறக்காம பாடி அவ்ளோ நல்லா இருக்கு அந்த ஒரு ஒரு பாடல்களுமே அந்த ஹிந்தி ஹீரோயின் வெச்சுதா அந்த படமே எடுத்திருப்பாங்க பட் இருந்தாலுமே அந்த படம் வந்துட்டு அவ்ளோ ஹிட் ஆச்சு அந்த பாடல் வந்து அவ்ளோ ஹிட் ஆச்சு அவ்ளோ நல்லா இருந்துச்சு அந்த மாரி பாத்தீங்கன்னா வந்து ட்டு பாரதி ராஜாவோட அவ்வளோ சாங்ஸ் இருக்கு ஆ ப்ப ஒரு ஒரு பாட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு லிஸ்ட்டே பண்ண முடியாது அவ்ளோ பாடல்கள்ட்ருக்கு இப்ப ஒரு பிளே லிஸ்ட் பாரதிராஜா அண்டு இளையராஜான் சொல்லிட்டு ஒரு பிளே லிஸ்ட்டு நீங்க இப்ப போய் அந்த நெறய சமூக வலைதளங்கள்ட்ருக்குல்ல பாட்டு கேக்கற்துக் புனே அதுல நீங்க போட்டீங்கனாவே வந்துட்டு அவ்ளோ பாடல்கள் வரு ஒரு ஒரு பாட்டுமே வந்துட்டு அவ்ளோ ஆ அ எப்டி சொல்றது ஒரு எவர் கிரீன் சாங் அப்டின் சொ சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு பாடல்கள் அப்டின் சொல்லலா எனக்கு எல்லாமே ரொம்ப புடிச்சமான ஒரு பாடல்கள் அப்டின் கூட சொல்லலா அவரு வந்து மறைந்தது வந்துட்டு ரொம்பவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்டின் சொல்லா ஏனா அந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருந்த ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இப்ப இல்ல அப்டின் நெனைக்கும் போதும் அவுங்கள பாக்க வர அ நெறய ஒரு ஆக்டர்ஸ் எல்லாமே ப அந்த பழய ஒரு எயிட்டிஸு நைன்டீஸ் காலகட்டத்ல இருந்த ஆக்டர் அவரு ஹீரோயினு செரி ஹீரோஸ் அந்த மாரி ஆளுங்கல்லா எல்லாருக்கு வயசாயிடுச்சு அப்டின் நெனக்கும் போதே என கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின் சொல்ல ஏனா ஆ எல்லாருமே எப்படி நடிச்சுட்ருந்தாங்க ஒரு கவுண்டமணியா இருந்தாலு சரி கவுண்டமணிய வெச்சு ட்டு நெறய படங்கள் எடுத்திருக்காரு பாரதி அவுங்கெல்லா வந்து வயதாகி ஒரு கார்த்தி நேத்து பாத்த நா அந்த வீடியோவ கார்த்திக் ஹீரோ கார்த்திக் அவுங்க வந்துட்டு அவுங்க அவுங்க எறந்துட்டாங்க அந்த அவுங்க பேட்டி குடுத்து தாங்க அவுங்களோட முகத்த பாக்கும் போதே நமக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே வயது ஆயிடுச்சு ஏனா வந்ட்டு அந்த வயதான ஒரு ஒ தோற்றத்தோட அவுங்க வரும்போது ஐயோ அவுங்க எப்டி இ எப்டி இருந்தாங்கல்ல எப்டி எவ்ளோ எவ்ளோ சாங்ஸ் எல்லா குடுத்துருக்காங்கல அப்டின் சொல்லிட்டு நம்ம நெனைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின் சொல்லலா தோழி
ஆமாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னிங்க ஏனா வந்து பாத்திங்கன்னா ஆ நெறய ஒரு இதுன்னே சொல்லலா அவுங்க பண்ண இது அதுலயும் அங்க சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹாலு அந்த படம் வந்து எனக்குமே வந்து ரொம்ப ஒரு இது அதுல வந்து பாத்திங்கன்னா அவுங்க வந்துட்டு ம் அந்த தாஜ்மஹால வெச்சுதா அந்த படமே வந்து எடுத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த கைல அந்த தாஜ்மஹால் எடுத்து குடுக்கறது ஆ ஆ ஆ அது வந்து அவ்ளோ ஒரு இதா இருக்கு அதுலயு வந்து பாத்திங்கனா அது ரயில் டிராக்ல வந்துட்டு அந்த சீன் வந்து வரும் இல்லைங்களா இந்த மாரி ஒரு இது ம் அந்த தாஜ்மஹால வந்து அங்க வெக்கிற மாதிரி அந்த இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும் தோழி அந்த மாரி அந்த படைப்புகள் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமானதுன்னே சொல்லலாமே பொவும் வந்துட்டு அவர் என்னதா இல்லன்னாலும் அவரோட அந்த படைப்புகள் வந்து நமக்கு எப்பவுமே வந்துட்டு அந்த அவரோட பேர் வந்து சொல்லும் இல்லைங்ளா நாளைக்கு என்னோட கொழந்தைகள் வந்து பாத்தாங்கன்னா கூட அப்பலா வந்துட்டு யாரு இவுரு எப்ப வாழ்ந்தவரு அப்டிங்கிற மாரி கேப்பாங்க ஏனா அ எப்பவுமே அந்த படைப்புகள் வந்து இருந்துட்டேதா இருக்கு ம் இல்லைங்களா தோழி அத வந்து மறையும்னு சொல்ல முடியாது இல்லைங்ளா
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதா ஏனா நம்ம இப்ப நெனச்சாலும் வந்துட்டு எனக்கு இரு க்கிறதுலயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து அ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்க எறந்ததுதா அதுவு அந்த கொரோனா டைம்ல வந்துட்டு எறந்தது என்னால வந்துட்டு டைஜஸ்டே பண்ணிக்க முடில ஏன்னா அவரோட பாடல்கள் ஒன்னு ஒண்ணுமே வந்துட்டு எனக்கு அந்த வாய்ஸ கேட்டாலே வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி வரும் அதும் அந்த சாமி பாட்டெல்லா ஒரு சில பாடல்கல்லா இருக்கு அந்த சிவன் பாடல்லா அவர் பாடுனது அது கேட்டாலே அப்டியே கண்ல இருந்து தண்ணி வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பாடல்கல்லா வந்து அவ்ளோ நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லலா இந்த மாரி வந்துட்டு ரொம்ப ஒரு லெஜண்டுன்னே சொல்லா இந்த மாரி ஆட்கள் எல்லா அவங்கெல்லா வந்துட்டு இப்போ இல்ல அப்டின்னு நெனைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின் சொல்லலா அதுலயு வந்துட்டு நெறைய பாடல்கள் இப்ப வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்து இவ ரொம்ப எப்டி சொல்றது யுனிக்கா இருக்குன் சொல்வாங்க இப்ப எஸ் பி பி பாடுறாரு அப்டின்னாவே அந்த பாட்டு வந்துட்டு பளிச்சுன் தெரிஞ்சுரு அந்த அவரோட வாய்ஸ்தா அப்டின்ற மாதிரி அந்த பாடலு வந்துட்டு அவ்ளோ நல்லாருக்கு அதுவு வந்துட்டு அவர் எத்தன லாங்வேஜஸ்ல பாடிருக்காரு எத்தன பாடல்கள் பாடிருக்காரு சாமி பாட்டு செரி ஒரு நல்ல ஒரு அ குத்துப்பாட்டு செரி ஒரு பெரிய ரஜினிகாந்த் கமல் சார்க்கு எல்லாருக்குமே அவங்க அவங்க வந்து இந்த வாய்ஸ குடுத்து அவ்ளோ அப்டியே கரெக்டா வந்துட்டு மேட்ச் ஆகு இந்த பாட்ட கேட்டாவே எஸ் பி பி பாடிருக்காரு அப்டின்ற மாதிரி வந்துட்டு அ அந்த பாட்ட எல்லா கேக்கும்போது அவ்ளோ நல்லா இருக்கும் அவுங்களோட பையனும் வந்துட்டு எஸ் பி பி சரண் அவுங்க பாடுற அந்த வாய்ஸ கேக்கும்போதே வந்துட்டு எஸ் பி பி பாடுற மாதிரியே ஒரு அ ஒரு ஃபீல் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்றோ ம அ ஏஜ் அ கே ஏக் கே ஜே ஏஸ் தாஸ் இருக்காரு இல்லயா அவர் பாட்டின பாடல்கள் அந்த மாரி நெறையா பாடல்கள் சொல்லலா அதுவு வந்து ட்டு அந்த அ எப்டி சொல்றது ஒரு பாட்டு இருக்கு இந்த சாமி பாட்டு தா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்குமே கொழந்தைய நாங்க தூங்க வைக்கும் போதே வந்துட்டு அந்த பாட்டு அ பாடிதா வந்துட்டு ஒரு ஒரு ஒரு தடவையுமே நா தூங்க வைப்பே அந்த பாட்ட கேக்கும்போதே வந்துட்டு அவ்ளோ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு அது அந்த பாடல்கள் எல்லா கேக்கும் போதே அவ்ளோ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லவரே
ம் ஆமாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க இயேசுதாஸ் அவர்களும் செரி அவங்களோட பையே விஜய் ஏயேசுதாசும் செரி அவரோட பாடல்களுமே நல்லா இருக் கு இல்லைங்களா தோழி அதுலயு வந்துட்டு பாத்தீங்கனா அந்த மலரே பாட் ட்டு வந்துட்டு அது வந்து நா அந்த அந்த பிரேமம் படத்துல மலரே பாட்டு வரு இல்லிங்களா அந்த அந்த பாட்டு வந்து ஏ கணவருக்குனே வந்து நா வச்சுருக்கே அந்த பாட்ட நா வந்து டி வி ல போட்டுட் ட்டு யூடியூப்ல போட்டுட்டு அ அ அன்பு கணவருக்காக டெடிகேட் பண்ணுவ அந்தளவுக்கு வந்துட்டு அவரும் வந்து அந்த பாட்டு மேல ஒரு ஈர்ப்பு கொண்டவரு அந்த மாரி வந்து ஒரு தனித்துவமா இருக்கு அவுடய விஜய் ஏசுதாஸ் வந்து என்ன பாடல பாடிந்தாலு மலரே பாட்டு வந்து இ எப்பவுமே வந்துட்டு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் வந்து ஆச்சு ஆ அப்பவும் கூட வந்துட்டு ஒரு நல்ல இதாதா இருக்கு இல்லிங்களா தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப செரிதா அந்த பாடல்கல்லா கேக்கும்போதே நமக்கு அவ்ளோ இதுவா இருக்கே அவுங்கள நம் நம்ம யாருனே அவங்களுக்கு தெரியாது அவுங்களோட பாடல கேட்டு அவுங்க வாய்ஸ கேக்கும்போதே நமக்கு அவ்ளோ ஒரு மாரி புல்லரிக்குது அப்டின்னு சொல்லலா அவுங்களோட வீட் டாளுங்களுகெல்லா எவ்ளோ இதுவா இருக்கு னவுங்களோட வாய்ஸ இன்னு கூட இவ்ளோ பல வருஷத்துக்கு அப்பறமு கூட எல்லாரு கேட்டுட்டு இருக் க்காங்க உலகத்துல இருக்குற எல்லா தமிழ் மக்களு அந்த பாடல்கள்ள எல்லா கேக்குறாங்கன்னும் போதே அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷ்யொ தானே அவங்க இல்லன்னா கூட நமக்கு வந்து அந்த பாடல்கள்லெல்லா நமக்காக வந்துட்டு அவுங்க எல்லா பாடி வச்சு போயிருப்பாங்க எப்ப நெனைச்சாலுமே அவங்களோட வாய்ஸ நம்ம கேட்கலா அப்டின்ற ஒரு விஷ்யமே வந்துட பெரிய விஷயோ அப்டின்னு தானு நெனைக்கிறே நா அதுவு நா என்ன சாங் சொல்ல வந்தேன்னா அந்த கே ஜே ஏயேசுதாஸ் அவர் அவுரு வந்துட்டு அந்த சுவாமி ஐயப்பன் சாங் ஒண்ணு பாடிருப்பாங்க அந்த பாட்டு தா எனக்கு அப்டியே புள்ளரிக்கும் அந்த பாடல கேக்கும்போது ஒரு ஒருத்தரையுமே அத வந்து அதா நா கண்டிப்பா ஒரு நூறு தடவைவேக்கு மேலையாது கேட்டிருப்பே கொழந்தையை தூங்க வைக்கும் போதெல்லா அந்த பாட்டு தா பாடுவே அந்த அந்த பாடல் வந்து ஓடும்போதே வந்துட்டு ஏ பையே அப்டியே தூங்கிடுவா அந்த மாதிரி வந்துட்டு நானு கொழந்தை வயி வயிற்றுல இருக்கும் போது வந்துட்டு அந்த பாடல கேட்டு கேட்டு கேட்டு அத வந்துட்டு நா வந்து அப்டியே நானு அந்த டென் மந்த்ஸ்யையு ஓட்னேனா அதனால வந்து அந்த கொழந்தை தூங்கும்போதும் அந்த பாட்ட அது அந்த கொழந்தைக்கு அந்த அந்த பாடல் வந்து நல்லா பரிச்சயமா இருக்கறதுனால அப்டியே டக்குன்னு தூங்கிடு அந்த மாதிரி நறைய விஷயங்கள் இருக்கு அப்டின் சொல்ல வறே நானு
கண்டிப்பா தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேஸ்லா தோழி நன்றி நன்றி